ஆ கேக்குதாமா ஹலோ ரொம்ப லோவா கேக் குது உங்க வாய்சு ஆ சொல்லுமா ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க்கா
என்ன பண்ற
டோ கிரிக்கெட் பாத்துட்ருக்கே
ஆ கொஞ்சோ ந கொஞ்சோ சவுண்டா பேசுன்ன ஒண்ணு கேட்க மாட்டேங்குது
சவுண்டா தா பேசுறே
அதுல ரொம்ப லோவா கேக்குது
ஆமா தெரியல ஆனா ஆ சவுண்டா தா பேசுறே
ம் ம்
ஆ வெயிட் ஆ ஆச்சி நீங்க
ம் சாப்ட்டாச்சி இப்பதா சாப்ட்டோ
ஆ ஓகே ஓகே ஓகே இன்னிக்கி டிஃபன் தா அம்மா செல்ல ஸோ டிபன் தா
ம் சேரி சேரி ம் இங்கயா தோச
ஓகே ஓகே ஓகே மழ பேஞ்ச்சா இன்னக்கி
ம் மழ ம் மழ பெய்ங்க ஒவ்வொரு பத்து நிமிஷோ பெஞ்சது அவ்ளோ தா மழ
ஆமா அவ்ளோதா பேஞ்ச்சி ம் கொஞ்ச நேரோ பேஞ்ச்சி பத்து நிமிஷோ இல்ல கொஞ்ச நேரோ இருக்கு ஆமா பேஞ்ச்சி விட்டுச்சி
இது பருவதமலைக்கு போயிட்டு வந்தியே எப்டி இருந்ச்சி எப்டி போன
அதுவா ஆ டைமிங்ஸ் இருக்கு முன்னாடில்லா ஃரீயா விட்டுருந்தாங் க
ம்
அது முன்னாடில்லா வந்து எப் எப்ப வேணா போலா எப்ப வேணா வரலான்ற மாரி இருந்துச்சு இப்ப அப்டி கெடையாது இப்ப வந்
ஆ இப்போ கொஞ்ச நறைய பேரு இதுவாகறாங்கன்றதுனால இ எக்ஸ்ட்ரக்ட தா இருக்கு போலகுது ம்
ரீசன் என்னனா நெறைய பேர் போறாங்க வராங் க அப்டின்ற மாரி என்னால அதாவது இப்ப உள்ளூர் மக்கள் அந்த திருவண்ணாமலை டிஸ்டிக் இருக்கவங்க வந்து இவ்வளோ பேர் போனோ மத் டிஸ்டிக்ல இவ்ளோ பேர் பார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து உள்ளுர் மக்கள் அறுபது பர்சன் வெளியுர் மக்கள் அது மாரி அது மாரி ரெஸஷன் மாட்டாங்க அதே மாரி மூணு மணிக்குள்ளதா அலோடு அதாவது காலை ஒரு ஆமா மத்தியான மூணு மணிக்கு இப்போ கால ஒரு எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு ஓபன் பண்றானா மத்யான மூணு மணி வரைக்குந்தா அலோடு அதுக்கு மேல சப்போஸ் மூணு மணிக்கு முன்ன நீங்க உள்ள என்ட்ரி ஆய்ட்டு என்ட்ரி டிக்கெட் இருக்கு அந்த இதெல்லா பாத்துட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா பூரிம ஏறலா அது பத்தி பிரச்ச பிரச்ன இல்ல ஆ மூணு மணிக்கு அந்த என்ட்ரி கேட் அந்த என்டரில மூணு மணிக்கு முன்னாடி நீங்க போய்யாகணு அதுக்கு மேல போனீங்கன்னா ஒன்னு பண்ண முடியாது அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு கீழ ஸ்டே பண்ணிட்டுதா அடுத்த நாள் தான் நீங்க மேல போக முடியு அதாவது மூணு மணிக்கு நீங்க மத்தானம் மூணு மணிக்கு வந் திங்கன்னா அடுத்த நாள் விடிகால வரைக்கு நீங்க கீழ தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பாடுலா இருக்கு சோ அத சாப் த நாளே காத்த நாள் கலக
ஓகே ஓகே ம் ஓஹோ
கெடையாது ஆம்மா ஏன்னா அது நைட்ல நெறைய பேர் போறாங்க நைட்ல வராங்க நெறைய் இது நடக்கறதுனால பிளஸ் நெறைய இருட்டா இருக்குறனால கொஞ்ச ரெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க எதுவு ஆக கூடது நைட்ல ஏதாச்சு பத்தவைக் ப எ எ எரிய்யுல என்ன பண்ற போறாங்கன்னுக்காக
வழியிலல்லா எதுவு கடைங்கல்லா இருக்காதுல்ல வழியில கடலா எதுவு இருக்காதுல்ல
தடனா அப்டி சொல்றீங்க
சும்மா தானா அந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரி குடிக்க மாரி அது மாரி
அதுமே நடந்திருக்கு அதுமே நடந்திருக்கு ஆ ஜூஸ் நெறைய இருக்கு கட சொல்றீங்களா க டலா நெறைய இருக்கு
ம் ம் ம் ம் ஏன்னா நா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கே ஒரு வாட் அப்ப வந்து கொஞ்ச கொஞ்ச தூரத்துக்கு ஏத்த மாதிரிதா இருக்கு அப்ப நானே ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயோ ஆ
ஒரு மல ஒரு மல முடியும்போது அது ரொம்ப தூர கெடையாது து ஒரு உள்ள ஒரு ஒரே மலதா மல ஒரு கொஞ்ச ஆ கொஞ்ச ஆமா ஆமா கொஞ்ச தூர போனப்புற உங்களுக்கு இருக்கு கொஞ்ச தூர போனதுக்கு அ அப்புற கட இருக்கு அடுத்து கொஞ்சட்டு போனீங்கன்னா கட இருக்கு சோ கட பத்தி பிரச்சனை கட நெறைய இருக்கு இரு ஜூஸ் இருக்கு ஆனா மேல ஏற ஏற உங்களுக்கு வந்து ரேட் டு வந்து ரேட் வந்து உங்களுக்கு மாறு
ஓக்
அதாவது இப்போ கீழ ஒரு வது கீழ இல்லாம ஒரு மல கொஞ்ச தூர போனீங்கன்னா ஒரு பாட்டிலு இருப ரூா அதுக்கு மேல மேல லாஸ்ட்ல போயிட்டீங்கன்னா ஒரு பாட்டில் ஐம்பது ரூபா வரைக்கு விப்பாங்க ஏன மேல ஆமா அங்க புல்ல அதுதா நாங்க போகும்போது எப்பவுமே அது தா குடிப்போ ஏன்னா அதுதா வந்து கொஞ்ச எனர்ஜியா இருக்கு
எனக்கு அது அதெல்லா குடிச்சதே கெடையாது எனக்கு பழக்கமு கெடையாது பஸ்ட்டு டைம் அது அது ச அமுர்த மாதிரி இருந்தது ஏறனதுக்கு கதுக்கு அந்த அய்யோ எப்பா ச எனர்ஜி அப்டியே அமுர்தமா போச்சு அது அந்த மாரி லெமன் சோடா அது ஃர்ஸ்ட்டு டைமு ஆனா என்னால சுத்தமா முடியல போய்ட்டு வந்ததே
நல்லாருக்கு அது நீங்க அந்த மேல டாப்ல அந்த லாஸ்ட்டு மேல
ஆமா இப்போ நல்லா கொஞ்ச இது பண்ணிட்டாங்க அப் இப்போ ரொ அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்ன ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நா போனே ரெண்டாயிரத்தி பத்துல போயிருப்பே இப்ப வந்து இந்த கடப்பாறைங்கல்லா அதெல்லா கொஞ்ச குத்தி வச்சிருக்காங்க ஒரு படி மாதிரி அப்படி போட்டிருக்காங்கல்ல மேல போறதுக் கு அப்ப அந்த மாதிரி இருக்காது ஆனா உள்ள மேல மட்டு சிவன் மட்டு அது உள்ள
இப்போ வந்து எப்படின்னா கடப்பாறை அதுேதா இருக்குது ஆனா கொஞ்ச இந்த நம்ம தண்டவாளல்லா இரு ட்ராகக்கு அது மாரி கம்பி என்னா பண்ணிச்சிருக்கு ங்க அங்கங்க சைட்ல குத்து வச்சுறாம்பா அத புச்சுதா படிக்கட்டுலா கெடையது மலய வந்து கொஞ்சமா அந்த ஒடச்ச லைட்டா அப்டி காலு அதவு பஸ்ட் அத அஞ்சு வெரல் பட்ட வைக்கிற மாரி தா இருக்கு அவ்ளோதா இருக்கு ஃபுல் பாதத்தில வைக்க முடியாது வச்சுதா ஏறி போனு ஆனா கொஞ்ச ரிஸ்க் ரி ரொம்ப ரிஸ்க் கொஞ்ச கொ நைன்டி பர்சேஞ்சு ஸ்டெச்சாக தா இருக்கு ஸோ அது கொஞ்ச பிடிச்சி ஏறி
அதா அப்ப தெரியல அத பத்தி தெரியாமயே போயாச்சு போயிட்டு போயிட்டு வந்தாச்சு ஏன்னா இப்போ ரொம்ப நெறைய நடக்குது ம்
நா வருஷ வருஷ போறேன்ல சோ எப்படியே போனாலு இப்ப இந்த வருஷ போயிட்டு வந்தே ஜனவரில இப்ப அடுத்தது இந் த வருஷ எண்டுல டிசம்பர்ல இல்ல அடுத்த ஜனவரில இந்த டிச
ம் அப்பதா ரொம்ப குளுர்ரா இருக்கு ஜனவரிலயாது போலா டிசம்பர்லலா ரொம்போ இதுவாருக்கு ஆமா ஆமா டிசமா இல்ல
ரொம்ப குளிரு ஆனா நல்லாருக்கு மழ மழல்லா வந்துச்ச மலலா பெய்யும் போது ரொம்ப ரொம்ப கஷ்
ஆமா ஏற முடியாது அது வழுக்கோ அது வேற ஜற்கோ அப்டி பாத்து பத்ரமா போனு அ ஜர் போயலனாக்கா ம்
அது கொஞ்ச ஒரு ரிஸ்க்கா அந்த டைம்ல் தா நம்ம ஒரு புரியுமே ரெஸ்ட் எடுத்து ரிஸ்ட் எத்துட்டு போறமாரி இருக்கு
ம் நா எங்க அண்ண இருக்
ஏன்னா அ கொஞ் ரொம்ப வலுக் கு கொஞ்ச மிஸ் ஆனா அந்த கெடப்பருப்பால வலுக்குனால கொஞ்ச கஷ்ட
ம் எங்க அண்ண வந்தா கூட எங்க அண்ணனு அண்ணன் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் நந்தாவு வந்துருந்தாரு எங்கள வீட்டுக்கார வந்திருந்தாரு நா மட்டுந்தா அஞ்சு பேரு போனோ போய்ட்டு சாமி ஆர ம் ஏற முடியாம ஏறி ஏறி எப்படியோ ரெண்டு நாள் கால்லெல்லா வீங்கி போயிடுச்சு
ஆ எனக்கு பழகிடுச்சு நா போய்ட்டு வந்து எனக்குது பழகிடுச்சு நா ஆல்ரெடி போய்ட்டு வந்தே
எனக்கு பழக்க கெடையாது ம் எனக்கு சுத்தமா பழக்க இல்லல்ல
ஆ ஆ ஆ எதுக்கு கரெக்டான ஆளு கரெக்டா ஆமா நா கரெக்டா எது எப்டி பழகிச்சுனா கர்ட டைம்ல சபரிமல போய்ட்டு வந்தே
ம்
இப்ப அதனால என்னாச்சு எனக்கு எனக்கு அது ஏறிட்டு வந்து ஆமா ஏறிட்டு நா டக்குன்னு அது கீழ ஏறிட்ட ஏறிட்டு பிளஸ் வந்து விளணு அன்னைக்கு நைட் கு கிரிக் கிரிக்கெட் விளையாட போயிட்டே சோ அதனலே பழகியிருக்கு விளாட ஜ மீன் அந்த டைம்ல எனக்கு கரெக்டா அந்த டைம்ல தான மலைக்கு போவே அந்த டைம்ல தா இதுவா இருக்கு அதனால எனக்கு அது பழகிறிச்சி இப்போ போனாலு ரொம்ப தூர கெடையாது கம்பேர் டு வெள்ளைய்ங்கிரி
ம் அது கூட நல்லாருக்கு ஆனா அதெல்லா போணு ம்
ஆமா இது ஓரளவுக்கு பரவால்ல நல்லாருக்கு
ம் ம் ம்
சூப்பராருக்கு இப்பதா பஸ்ல்லா கொஞ்ச பஸ் அ முன்னாடில்லா வந்து பஸ் ரெண்டு பஸ் மாற மாருக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு
ஆமா ஆமா
ஸ்ட்ரைட் பஸ் எப்டின்னா வந்து ஆ ஆ பதினோரு மணிக்கு இங்கருந்து இருக்கு பஸ்சு
ம் ம்
ஸ்ட்ரைட்டா கோயம்பேடு பஸ்சுருக்கு கோயம்பேட்லுருந்து ஸ்ட்ரைட்டா அது வந்து கரெக்டா மூணு மணிக்கு வந்து அதா அங்க நிக்கு ஆ மூணு மணிக்கு வந்து அங்க எ றக்கி விடுவாங்க ஆப் மூணு மணி கரெக்டா ஆ பரதமலைக்கு கீழ ஆனா அந்த பஸ் என்னா சொல்றாங்க இல்ல நாங்க வந்து இந்த பஸ் போகாது ஆனா அந்த பஸ்சு தா கரெக்டா போலூருக்கு வந்து நிக்கு ஆமா அங் அதது இங்கருந்து நம்ம அங்க போயிட் டு அங்கருந்து இன்னொரு பஸ் இருக்கு கரெட்டா மூன்றர மணிக்கு நாலு மணிக் பஸு வரு அந்த பஸு தா சொல்லுவாங்க ஆனா இவுங்க என்ன பண்றாங்கனா இங்கந்து ஏத்த மாட் றாங்க இல்ல போகாதுன்றாங்க ஆனா நம்ம புளூர் போயிட்டனா அந்த ப ஸு தா ஸ்ட்ரைட்டா ஒ அந்த பஸ்ஸு தா வந்து ஆளுங்கள ஏத்திட் போது
ஓ ஹோ
ஆமா அது என்னென் தெர்ல ஏத்த மாட்றா ஒரு நாள் நாங்க பாத்தோ அதுக்கப்றோ என்னா பண்ட்டோனா செரி இது வேலைக் ஆவாதுன் ட்டு ஆ கோயம்பேட்லருந்து பஸ் ஏறி போலூர் போய்றோ போலூர் போய்ட்டு அங்கந்த் இது இப்பதா நம்பளுக்கு மாத வாரத்ல இருக்குல்ல
ஆமா ஆமா இப்ப ஆமா இங்கயு இருக்கு அங்கயு இருக்கு மா இது கோயம்பேட்ல ர்ந்து இப்ப பஸ்ஸுங்லா போதா இல்ல என்னதா பண்ணிருக்காங்க அது
எங்கனா காஞ்சிபுர வேலூர் மட்
ஏ அந்த எடத்த என்னா தா பண்டறாங்க ஏனா பஸ் ஸ்டாண்ட் தா இருக்கா இப்போ எ
க்ளா அது ஒரு மாலா வரப்போது ஆ கோயேம்பேட் பஸ் ஸ்டாண்ட் வந்த் து ஆ கீழம்பாக்கோ நம்ம அந்த இ வி பி இருக்கல்ல கிளம்ப கொல திருமலிசை சாரி கே திருமலிசை அதாவ்து கே கீழம்பாக்கத்ல இருக்கிறது வந்து க நம்ப சவுத் இந்தியா ஃபுல்லா போறது அதாவது ஆ மத் ம திருச்சி மதுர கன்னியாகுமரி வரிக்கு போற பஸ் எல்லாமே கேழப்பாக்கோ கீழப்பாக்கோ இது வந்து கோயம்பேடு இருந்தது நார்த் துக்கு அ நார்த் மீன்ஸ் என்னா திது காஞ்சிபுரோ வேலூரு பெங்களூரு கிருஷ்ணகிரி ஓசூர் இது மாரி ஊர்க் போறதுக்கு ஆந்த்ரா இதே மாத் த வரு அதே மார்தா ஆந்த்ராக்கு போற பஸ்சு கேளம்பாக்கோ ஆ பஸ்ஸு ஆமா இப்ப என்னென்னா இப்ப கோயம்பேடு பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மால் வரப்போது அப்டின் எதோ சொன்னாங்க கலைஞர் ஆ ச்சே அவுங்களோட ஆட்சில அப்ப என்ன பண்ண போன ஆட்சிலே அப்றே என்ன பண்ட்டாங்க இது இப்போ இது பண்ண கூடாது அப்டின்ட்டு ஆ இப்போ என்ன பண்ட்டாங்க ஆ திருமலிசை பஸ் ஸ்டாண்ட் மாத்ரோ அத் திருமலிசைல வந்து இந்த பிக் பாஸ் ஷூட்டிங் எல்லா நடக்குது இ வி பி இருக்குல்ல விஜய் டிவி சூட்டிங் சு சோ இ வி பி ல தா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்த் து ஆ இ வி பி அய் அதுக்கு ப ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாண்டு அதா திருமலிசை பஸ் ஸ்டாண்ட் உள்ள அங்கதா வந்த் து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் மாத்த போறோ காஞ்சிபூர் பஸ் ஸ்டாண்ட் மாத்தி கிராப் ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட் மாத்த போறோ அப்பின் சொல்லிர்க்காங்க ஆனா அது அந்த சேல் பஸ்டாண்ட்ல கட்டிட்டாங்க சோ கோயம்பேடு மாத்திட்டாங்கனா ஒ அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்க போயிடு அப்டின் சொல்லிர்க்காங்க ஆனா என்னென்னு இப்ப வரைக்கு தெர்ல மாறிடுச்னா ஃபுல்லா அங்க மாரு சோ இது
எதுக்மே அப்ப போயச்சி இதுக்கு மேலெல்லா போட்றதுக்கு நமக்கு நடக்கதுக்கு ஸ்டாமினா இல்ல
ஆனா நல்லா இருக்கு
ம் ம் நல்லாதா இருக்கு இப்பெல்லா முடியாது ஆ இப்போ இங்கே இது பண்ணாலே நமக்கு ஒண்ணு முடிய மாட்டேங்கிது பாக்கலா செரிமா நீங்க சாப்டுங்க செரியா ம் செரிம்மா ஓகேமா பாய் என்னா
ா அக்கமா